ஹலோ
ஹெலோ
அன் சொல்லுங்க
கேக்குதுங்ளா தெளிவா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஹெல் ஆ ஓகே எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே மேம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சு மேம் நீங்க சாப்டீங்ளா
சாப்டோ வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரு
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்க மேம் இப்பதாப் பையன ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தே
நா இப்பதா மானிங் ஓர்க்ஸ் எல்லாத்தியும் முடிசிட்டு ஒக்காந்துருக்கே
ஓ அப்றோ வேற என்ன பண்றீங்க மேம் நீங்க
அந்தோ அடுத்து லன்ச் ரெடி பண்ணு மேம்
ம் ம் என்ன லன்ச் பண்லான் இருக்கீங்க இன்னைக்கி
ம் மீன் கொழம்புதா மேம் வெக்லான்ட்டுருக்கே ஒங்க சைடுல மீன் கொழம்பு எப்புடி வெப்பீங்க அதப் பத்தி கொஞ்சோ சொல்ல முடியுமா
ஆ நாங்க வந்து பாத்தீங்கினா அ அதாம் பொதுவா அ நம்ம பாட்டி காலத்துல்லா வெப்பாங்க இல்லையா அதுக்காக அம்மிலெல்லா அரச்சி வெக்க மாட்டே ஜஸ்ட்டு அப்டே அப் தாளிப்பு போட்டு கடுகு மெளக் கு பூண்டு தட்டிப் போட்டு வெங்காயம் பொடுசு பொடுசா கட் பண்ணிப் போட்டுட்டு தக்காளி இதெல்லா நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌனாவா ஆகற வரைக்கு நல்லா வதக்கிடுவே எனா எந்தளவுக் கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு குடுக்கு திக்னஸுங் குடுக்கு இல்லியா சோம் அ வ நல்லா வதக்கிட்டு அ மொளகாத்தூளு தனி மிளகாய்த்தூளு உப்பு மஞ்சத்தூளு இதெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெப் பிரிஞ்சு வர வரைக்கு நல்லா வதக் க்குவே வதக்கிட் ட்டு அதுக்கப்றமா வந்து புளி ஊற வச்சிருப்போ இல்யா புளி தண்ணி நல்லா கரச்சி ஊத்தி ஆ புளி கொஞ்சும் கூட போடுவே நானு தக்காளி கம்மி பண்ணிருவே ஆ புளி கொஞ்சோ ஆ எக்ஸ்ட்ராவா போட்டுப்பே ஏன்னா அந்த புளிப் இருந்தாதா மீன் கொழம் வந்து நல்லார்க்கு அந்த நா கவ்ச்ச ஸ்மெல் வராம ருக்கு இல்லியா அ சோ அதுக்கா கு வந்து என்னா பண்வன்னா புளி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா சேத்துப்பே அப்பதா திக்னஸு குடுக்கு கொழம்புக்கு மெளகாத்தூளு புளி இத் ரெண்டு சேத்தன திக்னஸ் குடுக்கு என்ன எங்க வீட்ல வந்து எப்டின்னா மீன் கொழம்பு தண்ணியா இருந்தா புடிக்காது அ கொஞ்சோ ஓரளவுக்கு திக்கா இருக்கணு ரொம்பவு திக்கா இல்ல மீடியமா இருக்கணுன் நெனைப்பாங்க எதிர்பாப்பாங்க அதனால புலி அதுக் ஏத்த மாத்ரி ஊத்தி ஆ நல்லா புளி கொதி கொதி வந்து கொதி வரக்குள்ளே வந்து நமக் அந்த மிளகாத்தூளு உப்பு அதெல்லா கரக்ட்டா இருக்கான் செக் பண்ணிட்டு அப்றோ நல்லா கொதிச்சி திக் ஆகுற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மீன் போட்டோர் ஃபைவ் மினிட்ஸ் அப்டே விட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்றமா சா ஆஃப் பண்ணிடுவ ஸ்டவ்வ மீன் வந்து அதிக நேரோ கொதிக்க விடக்கூடாது சொல்வாங்க எது கொழஞ்ச் ந்துரு அப்டின் சொல்லி அதுவு பர்டிகுலரா இந்த சின்ன மீன் இந்த நெத்திலி மீன்லா இருக்குல்ல அதல்லா ரொம்ப நேரோ விட் ட்டோம்னா அப்டே கொழம்ல அப்டே கலந்துரு இப் அன்னக்கிஸ் சாப்புறோனா ஓகே மறுநாள் நாம சாப்டுவோ இல்லையா எல்லார் வீட்லு மீன் கொழம்ன்னா அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒடஞ்ச் த்துரு மீன்லா ஆ நம்ம கரண்டி போட்டு எடுக்கறப்போ பாத்தீங்குன்னா மீன் வந்து ஒடஞ்சிரு ஸோ அதுக்கா அதனால வந்து ரொம்ப நேரோ கொதிக்க விட மாட்ட மீன் போட்டத்துக் அப்றோ அ கரக்ட்டா கொஞ்ச நேட்லே வ ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிர்வே நானு அப்றோ கருவேப்புல கொத்தமல்லி எல்லா தூவி எறக்கிட வேண்டிய்தா அ பொதுவா வந்து எங்க வீட்ல பாத் திங்னா எனக்கப் ஆ போடுவே நா போடுவே சில பேர் கொத்தமல்லி போட மாட்டாங்க ஆனா நா ச்சும்மா ஆ மேல அப்டே தூவி விடு அந்த கலர்ஃபுல்லா ருந்தா எனக்கு புடிக்குன்றனால கொஞ்சோ அப்டே கொத்தமல்லித் தூவி விடுவே நானு அதே மார் கருவேப்லியு மே நறையா சேப்பே நானு ஸ்டாட்டிங்ல நம்ம வெங்காயோ வதக்றோ லியா அப்போமே போடுவே கறிவேப்ல அப்றோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்றமு கொஞ்சு மேல தூவி விடுவே கருவேப்ல கொத்தமல்லி கலந்து கொஞ்சோ தூவி விட்டு யறக்வே அது பாக்கறத்துக்கு நல்லார்க்கு அந்த அதோன்ட அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு அதுல கொஞ்சோ தெரியு நமக்கு கொழம்பு சாப்டக்குள்ள ஆ நா பொதுவா இப்டிதா பண்ணுவே உங்க சைட்ல எப்டி பண்வீங்க உங்க ஊர் பக்கோ
நா வந்து வெறகு அடுப்ல தா சமப்போ மண்சட்டி வெச்சு அ வெங்காயோ ஃபஸ்ட்டு வெந்தய போடுவாங்க எங் வீட்லல்லா அ புலி கொழம்புக்கு வெந்தயோ சேக்குரோல அதே மாரி வெந்தயம் போட்ருவாங்க வெந்தயோ வெங்காயோ தக் க்காளி இல் கருவேப்புல இருந்தா அட் பண்ணுவாங்க இல்லனா விட்ருவாங்க ஃபஸ்ஸு நல்லா வதக்கிடுவாங்க அதுக்கப்றோ புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிப்பாங்க அப்பறோ மொளகாத்தூள் ஆட் பண்ணிப்போ ஏனா என்ன எங்க சைடு காரோ சாப்புட மாட்டாங்க ரொம்ப அத்னால தக்காளி நெறையா ஆட் பண்ணுவாங்க தக்காளிய வந்து கொழம்புலயே கரச்சி விட்ருவாங்க கையாலே கரைச்சி கொழம்புல ஊத்திருவாங்க காரோ ரொம்ப ஆகாது எங்ளுக்கு அத்னால நல்லா கொதிக்க விட்டு மீனு வந்து கடஸ் சில போட்டு எடுத்து வச்சிருவாங்க மறுநாள் சுட வக் க்கமொது நீங்க சொல்றீங்ளா மீன் கொழஞ்சிரு அப்டின் சொல்லிட்டு எங்க சைட் என்ன பண்ணுவாங்கனா மீன் எல்லாத்தயு எடுத்து தட்ல வச்சிருவாங்க தட்டல வச்சுட்டு கொழம்பு நல்லா கொதிக்க விட்டுது அதுக்கப்புறோ கடசில நம்ம சுட வச்சிடதுக் அப் மீன் எடுத்து அதுல போட்ருவாங்கா சோ மீன் கரையவே‌ கரையாது ரெண்டு நாள்ருந்தாலு மீன் அப்புடே இருக்கு முழுசாவே இருக்கு
அப்புடியா ஆனா அது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு திரும்ப அதுல போடக்குள்ள அத் துலே அந்த மீன் வந்து ஒடஞ்ச மாதுரி ஆயிடாதா
இல்ல கரண்டி வச்சு எடுத்துருவாங்க முழுசாவே எடுத்துருவாங்க ஒரு ரெண்டு நிம்ஷந்தா கடசி ரெண்டு சகேண்ட் தா மீன்ல கொழம்பு இருக் போ அந்த மீன் கழுவற்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு பெரட்டி வச்சு கழுவற்துனால உப்பு ஏறிடு அதுல அந்த ரெண்டு சகேண் மூடி வச்சு கொதிக்கற்துனால காரமு ஏறிடு மீன்ல அதனால ஏங்க எடுத்து வச்சுட்டு சுட வப்போ நல்லா கொழம்பு நல்லா திக்கா சுட வச்சுட்டு திரும்ப மீன் அதுல போட்ருவோ கெட்டு போனதே இல்ல இது வரிக்கு நானு சமைச்சு ட்டு போனதுலா இல்ல நல்லாருக்கு மீன் கரைய்வே கரையாது
ஓ
அந்த நெத்துலிம் அதலா எங்குளுக்கு இங்க கடைக்காது
ஒஹோ
மோஸ்லி இந்த நாட்
நீங்க அரச்சி ஊத்தி வச்சுருக்கீங்ளா கொழம்பு
இல்ல நா வச்சதுல்ல எங்க பாட்டி மட்டு ஆனா வெப்பாங்க அந்த பட்ட மொளகா மட்டு அரச்சி மொளகாத்தூலுக்கு பதுலா மொளகாத் தூள் இல்லனா அப்புடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நா பாத்துருக்க சாப்ட்ருக்க
ஒ சில பேர் வந்து வெங்காயோ தக்காளி அத் தல்லா வதக்கிட்டு ஆமா
அ அ இப்ப நம்ம சை நம்ம காலத்துல வந்து எல்லாரு மிக்சி கிரைண்ருலா மாறிட்டோ நா பாட்டி வீட்ல வந்து அம்மி பொட‌கல்லு எல்லாமே இருக்கு அ மொளகாத்தூள் இல்லனா இப்ப நம்ம வடக்கி ஓடிடுவோ மொளகா தூள் அரச்ச‌ மொளகா தூள் இல்லனா கடைல போய் வாங்கிட்டு வருவோ அவங்களா என்னா பண்ணுவாங்னா டக் அன்ன பட்ட மொளகா வீட்ல இருக்குல்ல அத எடுத்து வச்சு உப்பு சேத்து வச்சு அரச்சு டக்குனு அப்டே கொழம்ப கலந்துருவாங்கா அந்த கொழம்பு வந்து கலர் வந்துரு டக்குனு அந்த புளி கலர் மாறி அந்த ரெட் கலர் வந்துரு ஈஸியா
ம் ம் அது கொஞ்ச டேஸ்ட்டுடி டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல நம்ம மொளகா தூள் போட்டு வக்கற்த விட மொளகா அரச்
கொஞ்சோ வந்து த அண்ணியா இருக்க மாரி இருக்கு எங் வீட்ல கார சாப்புட மாட்டாங்க ரொம்ப அதுனால எங்ளுக்கு ரொம்ப தெரியாது அது
ஒ ஹோ சில ஊர் பக்கல்லா பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு நல்லா வதக்கிட்டு அரைச் சி ஊத்தி வைக்கிறாங்க அது இன்னு திக் கா இருக்கு அப்டிங்கிற மாரின்றாங்க இருக்குன்றாங்க டேஸ்ட்டு நல்லாருக்குன்றாங்க ஆனா நா அத ட்ரை பண்ணது இல்ல இது வரைக்கு அப்டியே வெங்காயோ தக்காளி அரிஞ்சு போட்டு வதக்கி அப்டியேதா நா கொழம்பு கூட்டுவே அரச்சி போட்டதில்ல இது வரைக்கு
நாங்க அரச்சி எங்க பாட்டி இருக்கும் போது சாப்ட்டுருக்கோ அதுக்கப்பறோ மொளகாத்தூள்ல்லா இல்லைன்னா அங்க அம்மில போய் அரச்சி சோ வந்ததுக்கப்பறந்தா கொழம்பு வைக்கிற மாரி ஆய்டுச்சி இப்பல்லா
ஓ நீங்க கட மொளகாத்தூள்லா யூஸ் பண்ண மாட்டிங்களா
ம் இல்ல கட மொளக்த்தூள் ரொம்ப வாங்க மாட்டோ இப்டி வீட்ல நம்ம காய வச்சி அரப்பாங்கல்ல தனியா கொத்தமல்லி
ஆமா ம் ம் அதா கொழம்பு மெளகாய் தூளு ஆ ஆ நா வந்து கொழம்பு மெளகாய்த்தூளு போடுவே வீட்ல அரைக்கிற கொழம்பு மெளகாத்தூளு போடுவே அப்பறோ தனி மெளகாய் தூள் கடேல வாங்குறோ இல்லையா அது சும்மா ஒரு அர ஸ்பூன் போட்டுப்பே
ஆ காரோ இங்க ஒத்துக்காது யாருக்கு வீட்ல அதனால அது வந்து பருப்புல்லா சேப்பாங்கல்ல அந்த மொளகாத்தூள் அரைக்கக்குள்ள அது எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்து கூட கூட பருப்பு எல்லா நெறையாவே போட்டு ஆட் பண்ணி எங்களுக்கு ஏத்த மாரிதா காரோ செட் பண்ணி அரச்சிக்கிறது அது கொஞ்சோ மொளகாத்தூள் கூட போனா கூட காரோ தெரியக் கூடாது கொழம்புலன்ற மாரி பாத்துக்குவோ
ஓஹோ எனக்கு இது எங்க அம்மா வீட்ல இருந்தா அம்மா தா மொளகாத் தூள் அரச்சி தருவாங்க அதனால அதுல என்னென்ன சேக்கறது அந்த அளவு அதெல்லா எனக்கு தெரியாது ஆனா இனிமே வந்து நானே வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கே மொளகாத்தூள் ஒரு தடவ அரச்சி பாத்தா அப்பறோ அதையே செட் ஆயிடுச்சின்னா அதுவே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலால்ல
எங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு மொளகா ஒரு பங்குன்னா மல்லி ரெண்டு பங்கு வாங்குவாங்க அரை கிலோ மொளகானா ஒரு கிலோ மல்லி மஞ்சள் நூறு கிராம் வாங்குவாங்க அந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்கல்ல அது அடுத்தது தொவரம்பருப் பு அப்பறோ வந்து கடல பருப்பு இதுதா போட்டு அரச்சிட்டு வருவாங்க மேக்சிமம் தெரிஞ்சத ஆட் பண்ணுவோ கொஞ்சோ கொஞ்சோ எடுப்பாங்க தொவரம்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ அந்த இது கடல பருப்பு ஒரு கால் கிலோ அது மாரி சேத்துப்பாங்க நாங்க ஒரு ஒன்ற கிலோக்கு பிளான் பண்ணுவோ கொஞ்சோ கூட வரும்பா மொளகாத்தூள்
ஓஹோ இது எத்தன மாசத்துக்கு வரு நீங்க அரைக்கிறது
ஆ நானு எங்க அப்பாவு சாப்டுவோ மோஸ்ட்லி அம்மா வந்து மோஸ்ட்லி ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க டிஃபன்தா எடுத்துப்பாங்க அதனால நாங்க ரெண்டு பேர் தா வரு ஒரு எப்டியு ஒரு த்ரீ மந்த்ஸ் கொண்டு வந்துருவோ நாங்க எங்க வீட்ல கவுச்சி ரொம்ப சாப்ட மாட்டோ நாங்க ரொம்ப ரேரு அதனால ஓரளவுக்கு வரு எங்களுக்கு மோஸ்ட்லி சாம்பார் தா அதிகமா போயிட் இட்லி சம்பாரு தோசைக்கு சாம் பாரு இந்த மாரி ஐட்டம் செய்றதுனால மீன் கொழம்பு வந்து எப்பயாது மந்த்லி ஒரு டூ டைம்ஸ்தா மீன் கொழம்பு வைக்கிற மாரி இருக்கு புளி கொழம்புன்னா ரொம்ப சாப்ட மாட்டாங்க மோஸ்ட்லி சாம்பார் ரசோ அந்த மோர்க் கொழம்பு அப்டி வைக்கிறதுனால மொளகாத்ததூளு எங்களுக்கு ஓரளவுக்கு வரு ஃபுட்டு நம்ம மாறுல நம்ம ஒரு ஒருத்தங் ஒரு ஒரு மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்டுவாங்க
நேரோ முடிஞ்சிருச்சா
ம் ஓகே பத்து இருவத்து அஞ்சு கட் பண்ணிக்குவா
ம் ஆ செரி
நீங்ளே கட் பண்ணுங்க நீங்க தான கால் பண்ணீங்க
ஆ